நா ரீசன்ட்டா அழைப்புலா வந்து பாத்தீங்கன்னா இந்த மாரி ரிசிப்ட் திருமண பழக்கத்த பத்தி நம்ம பேசிருந்தோ இப்ப வந்து பாத்தீங்கன்னா அ நானு எ கணவரு வந்து பொண்ணு பாக்க போவோ இல்லயா அந்த மாரி வந்துட்டு நாங்க வந்து கோயில்ல மொதல்ல மீட் பண்ணது அதுக்கப்புறோ வந்து அதுக்கப்புறோ நாங்க மொதல் மொத ல்ல வெளிய போனது அதுக்கப்புறோ மண்டபோ பாக்க போனது அந்த மாரி நல்ல நல்ல மெமரிஸ்யெல்லாமே வந்து நாங்க ஃபோட்டோ எடுத்துருக்கோ அந்த எடத்துல வந்து நாங்க செல்ஃபி எடுப்போ இல்லைங்களா அதே மாரி நாங்க வந்துட்டு இது பாக்க போனது அது எல்லாமே செல்ஃபி எடுத்து போட்டோஸ் எல்லாமே இருந்துது அது எல்லாமே வந்து தொலஞ்சு போயிடோ ஏன்னா வந்துட்டு நம்ம மொபைல்ல இருக்குங்கும்போது அது வந்து என்ன வேணாலோ ஆகலா சொல்ல முடியாது சில சமயோ நம்பளே வந்து சேட் அதிகமா இருக்குன்னு டெலிட் பண்ணுவோ அந்த மாரி டெலிட் பண்ணும்போது அது காணாம போயிடோ கல்யாண ஃபோட்டோ கூட அது ஆல்பமா வரது பிரச்சனயில்ல பட் இந்த மாதிரி இருக்குறது எப்டி அப்டின்னு சொல்லிட்டு ஆ நா வந்து யோச்சிட்டே இருந்தே ஆ டிரைவ்ல போட்டு சேவ் பண்ணி வெக்கலாமா என்ன பண்லா என்ன ஏதுன்னு யோச்சிட்டே இருந்தே அப்போ வந்து பாத்திங்கன்னா எனக்கு இன்ஸ்டாகிராம் சயிட்ல வந்துட்டு ஒரு ஆட் வந்துது உங்களோட ஃபோட்டோஸ் எல்லாமே கூட்டி ஆல்பம் மாரி பண்ணிக்கலா வெறு எரநூறுருவா அப்டிங்குற மாரி சொல்லிட்டு செரி அப்டின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி பாக்கலான்னு சொல்லிட்டு என்னோட ஃபோட்டோஸ் பதினஞ்சு ஃபோட்டோஸ் வந்து எரநூறுவா என்னமோ சொல்லிருந்தாங்க செரி அப்டின்னு சொல்லிட்டு நா என்னோட ஃபோட்டோஸே எந்த எந்த ஃபோட்டோஸ் வந்து வேணோன்னு நெனச்சேனோ அந்த ஃபோட்டோஸ் எல்லாமே அவங்களுக்கு அனுப்புனே அவங்க வந்து ஒரு சின்ன ஆல்பம் மாரி பண்ணி குடுத்தாங்க அந்த ஆல்பம்ல வந்து முதல்ல இருக்குற அந்த ஆலபம் முதல் பக்கோ வந்து பாத்தீங்கன்னா குட்டியாதா இருக்கோ கைக்கடக்கமா குட்டியாதா இருக்கோ அதுல வந்து முதல் பக்கம் வந்து எழுதியிருக்கோ நா வந்து சொன்னே இந்த வரிகள் வந்து போடுங்க இந்த பாடல் வரிகள் வந்து போடுங்க அப்டின்னு சொல்லிட்டு சோ அதுக்காக ஹார்டின்லா போட்டு டெக்ரேட் பண்ணியிருந்தாங்க யார் என்று அறியாமல் பேர் கூட தெரி தெரியாமல் இவனோடு ஒரு சொந்தம் உருவானது அப்டின்னு சொல்லிட்டு இந்த மதராசப்பட்டினம் படத்துல வந்து ஒரு பாடல்ல வந்து இந்த வரிகள் வரோ அது வந்து எனக்கு ரொம்ப புடிச்சமான வரிகள் சோ இது வந்து லவ் மேரேஜ்ஜா இருந்தா கூட எங்களுக்கு தெரிஞ்சிருக்காது இது முழுக்க முழுக்க அரேஞ் மேரேஜ்ஜூங்குறனால அந்த ஆல்பத்துல ஃபஸ்ட் ட்டு இந்த பேஜ்தா இருக்கோ இத ஓபன் பண்ணாவே எங்க ஃபோட்டோஸ் தெரியோ அதுமே எங்க ஃபோட்டோஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆர்டர் வைஸ்ல வெச்சிருப்போ மொதல்ல நானோ அவரோ வந்து கோயில்ல பாத்தது அதுக்கடுத்து வந்துட்டு நாங்க மண்டபோ பாக்க போனது அதுக்கடுத்து நாங்க வந்து ஊர் சுத்த போனது அந்த மாரி எல்லாமே வந்து அடுக்கடுக்காதா இருக்கோ அப்பயே நாங்க கப்புல்ஸா போயி ஒரு கல்யாணத்த வந்து அட்டென் பண்ணது அது எல்லாவோட ஃபோட்டோஸ்மே அதுல வந்து அட்டாச் ஆயிருக்கு சோ இந்த மாரி இருக்கும்போது நாளெக்கி எங்க கொழந்தைங்ககிட்ட கூட இங்கிருந்துதா எங்களோட பயணம் வந்து ஆரம்பிச்சுது அப்டின்னு சொல்லி காட்டலா அதுக்காக வந்து நா அத சேவ் பண்ணி வெச்சுருக்கே தோலி இது வந்து நாங்க கரெக்ட் டா வந்து அடுத்த நாளே கெடச்சுருச்சு இப்ப இன்னிக்கு நா குடுக்குறே அப்டின்னா அடுத்த நாளே கெடச்சுருச்சு அப்ப என் கணவருக்கு இது கிஃப்டு மாதிரி நா குடுத்தே அவருக்கு ரொம்ப புடிச்சிருந்துது சேரின்னு சொல்லிட்டு எங்க வீட்டுல இருந்து இங்க எடுத்துட்டு வந்து வெச்சிருக்கோ தோழி
கண்டிப்பா ரொம்ப சந்தோஷமாயிருக்கு கேக்குறதுக்கு இந்த மாரியோ வந்துட்டு நெறைய விஷயங்கள்ருக்கு அப்டின்னு கேக்குறதுக்கோ ஆச்சரியமாதாயிருக்கு அப்டின்னு சொல்லலா ஆ நீங்க சொன்ன மாதிரியேதா நா வந்து நானோ வந்துட்டு அந்த மாரி பண்ணிருக்கே அது வந்துட்டு எப்டின்னா என்னோட கொழந்தையோட ஃபோட்டோஸ் அப்டின்னு சொல்லலா ஃபஸ்ட் ஒரு டென் இயர்ஸ் ஓட ஃபோட்டோஸ் எல்லாமே ஒரு கலெக்க்ஷன் மாதிரி வந்துட்டு இதே மாரிதா ஒரு ஆப்போ ஒரு வெப்சைட்டோ அந்த மாதிரி பார்த்தே நானு அதுல போயிட்டு இந்த மாதிரி வந்துட்டு ஒரு டென் ஃபீப்டின் ஃபோட்டோ நம்ம அப்லோட் பண்ணிட்டோம்னா அவங்களே ஒரு சின்ன ஒரு புக்லெட் மாரி வந்து எல்லா ரெடி பண்ணி குடுத்துருவாங்க நா எப்டின்னா ஒரு ஒரு வருஷத்துக்கோ பண்றா மாதிரி வந்துட்டு ஃபோட்டோஸ்யெல்லா அனுப்பிட்டே ஒரு கலெக்க்ஷன் மாதிரி எடுத்து அதுக்க அதுக்கப்புறோ அது ஒரு புக்லெட் மாதிரி போட்டு அந்த அந்த ஒரு புக் மாரி அனுப்பி ப்பி வெச்சிருந்தாங்க அது வந்துட்டு பாக்கவே ரொம்ப நல்லாயிரு கங்க யாராவது வந்தா கூட நா அந்த புக்க மாரி எடுத்து குடுத்துவே இந்த மாரி பாருங்க அப்டின்னு சொல்லிட்டு அது வந்துட்டு ஒரு நல்ல மெமரி அப்டின்னு போட்டு பண்ணலா இன்னோ ஒன்னு பாத்தீங்கன்னா பத்து வருஷோ வந்து என்னோட பையன்
தோலி உங்க உங்க தோலி உங்க குரல் வந்து எறைக்குது கொஞ்சோ கொஞ்சோ மறுபடியும் ஆ இப்போ கேக்குது தோழி சொல்லுங்க
ஆ இப்ப வந்து என்னோட பையன் பிறந்த பஸ்ட்ட் பர்த்டே செலிப்ரேட் பண்ணும் போது எங்களுக்கு ஒரு கிப்ட் வந்துச்சு அது எப்டின்னா வந்துட்டு ஒரு பெரிய ஒரு அ போட்டோ ப்ரேம்ன்னு சொல்லலா அந்த போட்டோ ப்ரேம்ல எப்டின்னா பர்ஸ்ட் மந்த்ல இருந்து கடைசி அந்த டுவெல்த் மந்த் வரைக்கும் போட்டோஸ் எப்டின்னா அந்த பே மட்டும் இருக்கிற மாரி பஸ்ட் மந்த் செகண்ட் மந்த் தேர்ட் மந்த் போர்த் மந்த் பிப்த் சிக்ஸ்து செவன்த் எய்த் நைன்த் டென்த் லெவன் டு்வெலு அந்த மாரி குட்டி குட்டியா வந்துட்டு ஒரு பேஸ் மட்டும் போடுற மாதரி டுவெல் மந்த்தோட போட்டோஸும் போடலாம் அந்த மாதிரி வந்துட்டு ஒரு பெரிய ஆல்பம் மாரி வந்து வந்துருச்சு அதை எப்டி நம்ம போடுறதுன்னு நா யோசிச்சட்டு இருந்தன் அதுக்கு வந்துட்டு சின்ன சின்னதா வேணுமே போட்டோஸ் அப்டின்னு அதுக்காக நா வந்துட்டு என்ன பண்ணேனா ஒரு ஒரு மாச ஒரு ஒரு மாசமும் வந்துட்டு என்னோட கொழந்தையோட இத போட்டோஸ் சொல்ட்
ஹலோ தோழி மறுபடியும் ஈரைக்குது ஈரைக்குது நீங்க பேச பேச கொஞ்ச நெட் ஒர்க் கிடைக்கிற இடமா பாத்து உக்காருங்க
ம் செரி ஓகே இப்போ ஆ இந்த மாதிரி ஒரு ஒரு மாசத் தோட போட்டோவையும் நா வந்துட்டு ஒரு கலெக்ஷன் மாரி எடுத்து அது எல்லாத்தையும் வந்து கடையில போய் பிரிண்ட் போட்டு அதுக்கப்றோ நா வந்து அந்த போட்டோஸ் ஒரு ஒரு மந்த்க்கும் ஒரு ஒரு போட்டோஸ்
தோழி ஹலோ மறுபடியும் எரைக்குது தோழி என்ன என்னாச்சு
தெரியல ஆ அந்த மாதிரி வந்துட்டு அந்த போட்டோ வந்துட்டு நா அந்த ஆல்பம்ல போட்டு அந்த பெரிய போட் போட்டோ ப்ரேம்ல போட்டு அதை வந்துட்டு பெரிய ஷோகேஸ்ல வந்து வச்சிருக்கேன் தோழி அது இன்னும் பாக்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும் அப்டின்னு சொல்லலாம் அதுவும் ஒரு நல்ல மெமரி அப்டின்னு சொல்லலாம்
ம் பரவாயில்லங்க தோழி
ஆ அது தா
ம் பரவாயில்ல இந்த மாதிரி ஒரு பழக்கமும் வந்து வச்சிருக்கீங்க நானும் வந்து போக போக இந்த மாதிரி பழக்கம் எல்லா என்னன்னா நம்ம வாழ்க்கையில கிடைக்கிற இந்த மாதிரி ஸ்பெஷல் தரணங்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே இருக்காது இல்லைங்களா அதுக்காக நம்மளும் வந்து இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கிறது நல்ல
கண்டிப்பா அது நம்ம பாக்குறதுக்கு ஒரு வருஷமே ம் பல வருஷம் கழிச்சு பாத் தாலு இந்த ஃபோட்டோஸ்லா எதுவுமே ஆக காம அந்த மாதிரி வந்துட்டு பாக்கம்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு அது ஒரு நல்ல மெமரியாவு இருக்கு நம் நம்மோட சொந்தக்காரங்கள்க்கு கிட்ட கூட நம்ம ஷேர் பண்ணி காட் டிக்கலா
கண்டிப்பா நாங்க வந்து பா பாத்தீங்கன்னா எனக்கும் இந்த மாதிரி ஒரு அபிப்பிராயம் வந்து இருக்கு இப்ப நானும் இவரும் வந்து ஆரம்பத்தில இருந்து பாத்ததுல இருந்து சேர்ந்த வரைக்கும் நாங்க வந்து போட்டோஸ் எடுத்திருக்கோம் இப்ப வந்து பாத்தீங்கன்னா நாங்க நிறைய இடங்களுக்கு வந்து பயணம் செஞ்சிருக்கோம் பயணம் நம்ம செய்யும் போது இயல்பாவே நம்ம வந்து ஃபோட்டோ எடுப்போ இல்லைங்களா செல்ஃபி அந்த மாரிலா எடுப்போ ஸோ அதுவுமே வந்துட்டு ஒரு ஆல்பம் மாரி போடலா இன்னு வந்து எங்க பயணம் முடியல முழுசா ஒரு குழந்தைலா பிறக்கிறதுக்கு முன்னாடி அது மாரி பிரக்னன்ட்டானா நம்ம வந்து போறத கொஞ்சோ தவிர்ப்போ இல்லேங்களா அந்த மாரி சமயத்தில சரி இன்னொரு வாட்டி நம்ம வந்து இந்த மாரி ஃப்ரேம் போட்டுக்கலா அப்டிங்கிற ஒரு பிளான்ல இருக்கோ தோழி
கண்டிப்பா ஆமா இந்த மாதிரி ஒரு கலெக்ஷன் மாரி நீங்க எடுத்து அப்பப்போ வந்துட்டு நீங்க அது ஒரு ஆல்பம் மாரி நீங்க ஃபோட்டோஸு கூகுள் ஃபோட்டோஸ்லே கூட நீங்க சேவ் பண்ணி வச்சுக்கிட்டா நீங்க எப்போ வந்துட்டு அந்த ஒரு பிரிண்ட் போட போறீங்களோ அத வந்துட்டு அப்டியே நீங்க டக்குன்னு எடுத்து இது பண்ணிக்கலா ஏனா வந்துட்டு அப்ப அப் இப்போ நமக்கு பிடிச்ச ஃபோட்டோஸ்ன்னு சொல்லிட்டு கொஞ்சோ ஃபோட்டோஸ்லா இருக்கு இல்லையா நமக் க் எல்லா ஃபோட் நக் ஃபோட்டோஸ் ஆயிரு ஃபோட்டோஸ் கூட எடுப்போ அதுல பர்டிகுலரா ஒரு பத்து ஃபோட்டோஸ் தா ரொம்ப புடிச்ச மாரியு இருக்கு நம்மோட முகம் வந்து அழகா இருக்கிற மாரி ஒரு தோற்றமும் இருக்கு அந்த மாதிரி அந்த மாரி ஃபோட்டோஸ அப்ப அப்ப நம்ம வந்து ஒரு சமாரி எடுத்து வச்சுக்கு எடுத்தோனா ஆ பியூச்சர்ல வந்துட்டு நம்ம ப்ரிண்ட் போடும்போது அது வந்துட்டு ரொம்ப பிரயோஜனமா இருக்கு அப்டின்னு நினைக்கிறே
கண்டிப்பா நீங்க வந்து அழகான ஃபோட்டோஸுனு சொல்லும்போது எனக்கு ஞாபகோ வருது ஏன்னா வந்துட்டு அ நாங்க வந்து ஃபோட்டோஸ் எடுக்கும்போது சரி இங்க நா வந்து என்னோட காலேஜ் டைம்ல வந்து பாத்தீங்கன்னா நாங்க அஞ்சு பேர் இருப்போ நா அழகா இல்ல அப்டினா ஃபோட்டோவ டெலிட் பண்ணு டெலிட் பண்ணும டெலிட் பன்ன சொல்லுவோ ஆனா திருமணம் ஆனதுக்கப்புறோ ஒரு ஃபோட்டோ எடுத்தோனா நா நல்லா இருப்பே எ கணவர் நல்லா இருக்க மாட்டாரு அவரு எங்காவ் பாத்துன்ருப்பாரு அதுக்கான்டிதா அந்த ஃபோட்டோ டெலிட் பண்ணிவாரு நா யாரா டெலிட் பண்ணானு நா மனசுகுள்ளு நெனச் சிருவே கேட்டா அவரு சொல்லுவாரு வைல அதல நா நல்லா இல்ல நீதா நல்லா இருக்கம்பாரு சோ அந்த மாதிரி ஒரு நா எதிர்பாராத விதமா நா வந்து அது நல்லா இருக்கே அப்டினா அவருக்கு பிடிக்காது அந்த மாரி நல்ல உள்ளம் கொண்டவர்ரு அவரு
உ இல்ல அது எப்பயுமே அப்படிதா இப்ப ஒரு ஃபோட்டோனு நம்ம ஒரு குரூப்பா எடுக்கிறோ இல்ல ரெண்டு பேர் எடுக்கிறோ அப்டின்னா நம்மளோட முகத்த மட்டுந்தா நம்ம பாப்போ போ நம்ம எப்படி இருக்கோ அப்டின்றத மட்டுந்தா பா போ த்தவங்க எப்டி இருக்காங்கன்றத நமக்கு கவலையே இல்ல அது யாரா இருந்தாலு சரி நம்ம பையனா இருந்தாலு சரி நம்ம ஹஸ்பண்டா இருந்தாலு சரி அத பத்தி நம்ம கமலாப்படாம நம்ம முகம் எப்டி இருக்குன்னு பாத்துக்கிட்டு அந்த ஃபோட்டோ வச்சிக்கலா அப்டின்ற மாரி யோசிப்போ அது எப்பயுமே அப்படிதா
உ ஆமாங் தோழி ஆமா சரியா சொன்னீங்க
கண்டிப்பா ஆமா இந்த மாதிரி வந்துட்டு நெறையா விஷயங்கள் உங்களுக்கு மெமரிஸ் மாதி த்ரி வந்துட்டு என்ன விஷயங்கள்லா பண்ணுவீங்க தோழி ஒரு ஞாபகார்தமா வந்துட்டு யாருக்காவது கிஃப்ட் ட்டு குடுக்குறது இல்லன்னா அவங்க ஞாபகோ பூ வெச்சு கத்துக்காக அந்த மாரி விஷ்யங்கள்
அது மாரி கிஃப்ட்டு குடுக்குற பழக்கோ எல்லா எனக்கு பெரிதா இல்ல தோழி ஆனா யாராவது குடுத்தாங்க அப்டின்னா நா வாங் வாங்கி வெச்சுப்ப பத்தரமா நா வந்து பாத்தீங்கன்னா பெரும்பாலு கிஃப்ட்டு வந்து அந்த குடுக்குற அந்த இது இல்ல எனக்கு பழக்கம் இல்லன்னு சொல்லலாம் அதுக்கு பதிலா வன்ட்டு அவங்களுக் ஒண்ணு ஏங்கிட்ட இருக்குற பொருள வெச்சு ஏதாவது ஒரு பேப்பர்ல பண்ணி தரதோ அந்த மாரி ஒரு கிராஃப்ட்டு மாரி வெச்சுக்கோங்களே அந்த மாரி பண்ணி குடுத்தாதா உண்டு இ சில சமயோ வந்து நமக் எ எனக்கு இப்பவே வந்து பாத்தீங்கன்னா சமீபத்துல என்னோட கணவரோட பிறந்தநாள் வந்து வரப்போது அதுக்காக வந்து பாத் பாத்தீங்கன்னா அவருக்குன்னு சொல்லிட்டு நா சேத்து வெச்ச ஆனா வந்து மத்தவங்க என்னோட அன்னி கொழந்தை கூட சொல்லுச்சு நா இந்த மாரி கிஃப்ட் வாங்கி தர போற மாமாக்கு அப்டின்னு ஆனா எனக்கு வந்து அந்த மாரி தோணல அது கிஃப்டுங்கும் போது அது பத்தோட பதினொன்னாவாதா இருக்குன் வெச்சுக்கோங்களே இதே நமக்கு வந்து அவங்க வந்து அந்த போட்டே நாள் அன்னிக் க்கு அவுங்களுக்கு நம்ம செலவு பண்ணோ அவுங்க இஷ்டத்துக்கு கேட்டதெல்லா வாங்கி தரதோ இல்ல வந்துட்டு அவுங்களுக்கு அன்னிக்கு தேவையான பணோ வந்துட்டு இந்த ஒரு நாளைக்கு நீங்க என்ன வேணா செலவு பண்ணிக்கோ அப்டின் ஒரு பத்தாயிரமோ இருவதாயிரமோ அந்த மாரி நம்ம குடுக்குறோ அப்டிங்கும்போது அந்த சந்தோஷோ அவுங்களுக்கு தனியா இருக்கும் இல்லைங்களா அந்த மாரி கிஃப்ட கிஃப்ட் குடுறதுல எனக்கு முரண்பாடு அந்த மாதிரி கெடையாது எ வாழ்கையில இது வரைக்கு பெருசா யாருக்கு கிஃப்ட்டு குடுத்ததில்ல அது மாரி அதுக்கு பதிலா அவங்களுக்கு தேவையான பொருட்களாவோ இது வந்து அவங்களுக்கு தேவையான ஒரு சேவையாவோ அந்த மாரி நா செஞ்சு குடுத்துருவ
கண்டிப்பா நீங்க சொல்றது நூத்துக்கு நூறு உண்மை இ இதா நானு இப்டிதா இப்போ கிஃப்ட்டு கிஃப்டுன்னு சொல்லலா அத வந்துட்டு அவுங்களுக்கு பிரியோஜனமான ஒரு கிஃப்ட்டுனு சொல்லலா எப்பயுமே நா இப்ப குடுத்துருக்க ஏதா வாங்கி குடுக்குற ஏதா வந்துட்டு கிஃப்ட் பண்ற ஏதா ஒரு போத்ரே வருது இல்ல ஒரு நல்ல வெட்டிங் டே வருது அந் அந்த மாரி விஷ்யங்கள் வந்தாலுமே ஏதோ ஒண்ணு நம்மளு பண்ணி குடுக்குறோ அந்த ஒரு பொருள் வந்துட்டு அவுங்களுக்கு பிரியோஜனமா இருக் இருக்கணு அது யுனிக்காவு இருக்கணு அத வந்துட்டு பாக்கும்போதெல்லா அவங்களுக்கு ஞாபகம் வரணும் அத வந்துட்டு அவங்களுக்கு லைஃப் லாங் அது யூஸ் ஆகணு அப்டின்னு நெனைச்சுதா எப்பயுமே அந்த ஒரு விஷ்யத் வந்துட்டு நா பண்றது உண்டு அந்த மாரிதா வந்துட்டு இப்ப என்னோட ஹஸ்பென்ட்க்கு வந்துட்டு அந்த ஓரு ஹியர் ஃபோன் வாங்கி குடுத்த இப்ப ரிஸன்டா அவுங்க போட்டே வந்த அப் இப்போ அதே மாதிரிதா வந்துட்டு பிரியோஜனமா இருக்கணுன் சொல்ட் ட்டு என்னோட பையனுக்கு ஏதாவது ரொம்ப யூஸ் யூஸ் ஃபுல்லா ஒரு புக்கு படிக்கிறதுக்கு வாங்கி குட்லான் வாங்கி குடுத்த ஆனா வந்துட்டு அவன் ரொம்ப டென்ஷன் ஆயிட்டு என்னது இது புக்கெல்லா வாங்கி குடுக் இருக்குறனா என்ன உக்காந்து படிக்கணுமா என் போத்டுடேக்கு ஒரு நல்ல கிஃப்ட்டு கூட குடுக்க மாட்டியா அப்டின்னு சொல்லிட் டா பட் நா பிரியோஜனமா இருக்கணு அப்டி நெனச் நெனச்ச பட் வந்து நம்ம அவங்க கிஃப்ட்டு வாங்குறவங்க வந்துட்டு அது பிரியோஜனமா இருக்குமான்றது நம்ம யோசிக்கணுன்றதே எனக்கு அப்பதா புருஞ்சுது அப்டின் சொல்லா தோழி கண்டிப்பா தோழி அடுத்த வாய்ப்பு கெடச்சா நம்ம பேசலாம்
நன்றி நன்றி ம்